சொல்லுங்க சாரி கொஞ்சம் வேலை இருந்ததா அம்மா வேற கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆ அதனால தா சேரின்னு போயிட்டு அம்மா கூட கொஞ்ச மதியம் சமைக்கற வேலை இருந்துச்சு அதனால அந்த வேலையை கொஞ்சம் முடிச்சிட்டு இப்பதா வந்தே கரெக்டா நீங்களும் கால் பண்ணீங்க
ம் என்ன ஸ்பெஷலு
இன்னிக்கு நேத்து தா நேத்து ஞாயி்த்துகெழம அதனால கண்டிப்பா நான்வெஜ் இருந்திருக்கும் அப்புறோ காலைலயும் நாங்க அதுதா மீதி இருந்தத இட்லி அந்த மாறி செஞ்சு சாப்பிட்டுட்டோ ஒரு மாதிரி நான்வெஜ்ஜாவே சாப்பிட்டு இருக்க மாதிரி இருக்கா அதனால கொஞ்சம் செரிமானம் ஆகட்டுன்னு சொல்லிட்டு இன்னைக்கி ஆமா ரச ரச தனியா வெக்கல ரச சாதமா பண்ணிட்டோ ரச சாதம் பண்ணி உருளைக்கெலங்கு பொரியல்
ம்
அப்புறம் அப்பளம்
ஓ நல்லது நல்லது
ம் கொஞ்ச சாப்ட்டா நல்லாருக்குல்ல ஏனா ஒரு ரெண்டு ரெண்டு நாளாவே நான்வெஜ்ஜா சாப்ட்டுட்டு இருக்கறது ஒரு மாறி இருக்கும்
அதனால கொஞ்ச செரிச்சா நாளைலருந்து சாம்பார்ன்னு ஆரம்பிச்சுற ட வேண்டிதுதான்
அது செரி
நீங்க என்ன சாப்ட்டீங்க?
நான் நான்தான் அதான் சொன்னல நா நேத்து வச்ச கொழம்பே நாங்க சூடு பண்ணிட்டோம்னா நா நைட்டுக்கு இனிமேல் நா தூங்கி எந்திரச்சுட்டுதான் செய்யணும்னா...
மத்தியானத்துக்கு?
மதியானத்துக்கு நா கால்ல சாப்பல்ல இன்னிக்கு லேட்டாதான் எந்திருச்சுன்னா அதனால சாப்பல்ல.. அப்பறம் டீயும், அப்பறம் வீட்ல ஆல்ரெடி பிரெட் இருந்துச்சு! அத அப்டே.. கொஞ்சம் பட்டர் வச்சு, அப்டிடே அப்டியே வச்சு சாப்புட்டேன். அது எதுவும்... பசிக்கவும் இல்ல, எனக்கு நேத்து நைட்டு லேட்டாதான் சாப் நல்லா தூங்கணும். சண்டேல்ல நேத்து, அதனால அது அப்டியே போயிடுச்சி
சேரிங்க எதுவும் கேட்டுட்டு இருந்தனே கடைசியா.. ஆ சமைக்க தெரியுமான்னு கேட்டதுக்குதான் உங்களோட.. அனுபவத்த நீங்க சொன்னீங்க! ஆ அதான் அதுலயே தெரிஞ்சிச்சு நல்லா சமைப்பீங்கன்னு
ஆ அதான் எங்களுக்கு அப்போ ஆரம்பத்துலல்லாம் சமைக்கிறதுக்குல்லாம் எங்களுக்கு தெரியாது நாங்க பசங்களா சேந்து என்ன பண்ட்டோம் ஒரு இதுல, ஒரு ஆர்வத்துல ஓகே நமக்கு காசு செலவாவுது நாங்க ஏழாயிரரூவா குடுத்து இருக்கறதுக்கு, இங்க என்ன நாலாயிரரூவா அப் அ அப்டின்னாலே மூணாயிரரூவா மிச்சம் ஆவுதுல்ல அப்டின்னுதான் நாங்க யோசிச்சு இல்ல நாங்க மூணாயிரத்துஐநூறு ரூவாதான சேரிங் சொல்லியிருந்தோம் மூணாயிரத்துஐநூறு ரூவா, கிட்டத்தட்ட மூணாயிரத்து ஐநூறுரூவா மிச்சமாகுது அப்டின்னு சொல்ட்டு, நாங்க என்ன பண் டோ ஒரு ஆர்வத்துல வீடெல்லாம் பாத்து, அட்வான்ஸ்லாம், அட்வான்ஸ் அந்தண்ணா அந் பே பேச்சேலர்ஸ்ஸா இருக்கவும், இல்ல பிரெஷ்ர்ஸ்ஸா இருக்கவும், இல்லன்னா இப்பதான் வந்துதிரு க்கோ ஊரு விட்டு ஊர் வந்திருக்கோ கொஞ்சோ பொழைக்க கஷ்டமா இருக்கு அப்டின்னு சொல்லவும், எங்க மேல அந்த அண்ணா கொஞ்சோ கரிசனப்பட்டு, அட்வான்ஸ்ஸ கொறச்சி ட்டார் அவர் அட்வான்ஸ் ஸ்ட்டாடிங் அறுவதாயிரம் ரூபா கேட்டாப்ல அப்பறம் நாங்க இருந்ததெல்லாம் பாத்துட்டு ஆ சேரி தம்பி உங்களால எவ்ளோ முடியும் ஆண்ண தலைக்கு எங்களால ஒரு ஆ வாடகை இந்த மாசத்து, அடுத்த மாசத்து குடுக்குறக்கு நா இந்த மாசம் வாடகை கணக்கு மாரி வச்சா கூட ஒரு நாலாயிரரூபா எங்களால குடுக்க முடியுனா அப்டின்னா அப்டின்னோ நாங்க எல்லாருமே அவர்கிட்ட சரி எத்தன பேரு ஆறு பேர் தானே டூ பிஹச் கே தானே சொன்னீங்க ஆறு பேரு சரி ஓகே தலைக்கு எவ்ளோ போடுறீங்க நாலாயிர ரூவா தான போட முடியும். சரி தலைக்கு நாலாயிர ரூவா போட்டா... ஆறு நாலு இருபத்திநாலு வந்துருதுல ரவுண்டா எல்லாரும் ஒரு நூத்அம்பது, எறநூறு, நூத்தி அம்பது, நூத்தி எம்பதுன்னு போட்டு போட்டு... இருபத்தஞ்சாயிரமா குடுத்துருங்க ஆ ஓகேவா அப்டின்னு கேட்டாரு எங்களுக்கு டீசன்ட்டா தெரிஞ்சுது சேரி ஓகேண்ணா நல்லது ஆ அப்டின்னோ மாசோ அஞ்சா தே தி இல்லன்னா ஆறாந் தேதி அஞ்சு ஆறு இந்த ரெண்டு தேதில கம்பல்சரி நீங்க வாடக போட்டு வுட்டுருணும்ப்பா அப்டின்னு அவரு சேரிண்ணா கண்டிப்பா போட்டுட்டுருவோம் அப்டின்னோம், சோ அதனால அந்த மாதம் நாங்க எல்லோரும் சேந்து நாலாயிரூவா குடுத்து, குடுத்து அப்டியே நாங்க அட்வான்ஸ் கொடுத் குடுத்தாச்சு அடுத்த மாசம் வாடக, வாடக அப்டியே மூவாயிரத்திஐநூறு ரூபா குடுக்க குடுக்க ஆரம்பிச்சோ நாங்க ஆ இது என்னா சொல்ல ஆரம்பிச்சே ஆ சமைக்கிறது தானே எங்களுக்கு ஸ்டா‌ ட்டிங்ல சமைக்கலாம் தெரியாது ஒரு ரெண்டு நாள் சனி ஞாயிறுலா ஆ சனிக்கிழம எல்லாரும் ரூமுக்கெல்லாம் சிப்ட் ஆயிட்டு, ஞாயித்துக்கிழம எல்லாரும் உக்காந்துட்டு அன்னிக்கு ஒருநாள் மட்டும் கடையில சாப்ட்டு, ஃபுல்லா எல்லாருமே யூடியூப்தான் பாத்துட்டு இருந்தோம் எல்லாரும்... எப்டி சமைக்கணும் என்ன சமைக்கணும் சமைக்கிறதுக்கு நார்மல் ப்ரொசீஜர் என்ன எடுத்த உடனே என்ன பண்ணணும் அப்பிடின்ட்டுன அப்டி எல்லாரும் கத்துக்கிட்டு இருந்தோ யாருக்குமே சமைக்க தெரியாது ஆனா இதுல பியூட்டி என்னன்னா இன்னி எல்லாருமே செம்மையா சமைக்கிறாங்க அதுதா இங்க மேட்ரு
ம் ஓகே ஓகே
கிளா காய்கறி கறி சிக் சிக்கன் கூட கழுவ தெரியாது எனக்குல நாளா அந்த மாறி இருந்தே எனக்கு எதுவுமே பண்ண தெரியாது
அஅ
ஆரம்ப எல்லாரும் ஒன்னொன்னு கத்துக்குட்டோ நாங்க ஒன்னு ஒன்னு நா ஒருத்த நான்வெஜ் கத்துக்கிட்டுருந்தான் ஒருத்தன் வெஜ் கத்துக்கிட்ருந்தான் ஒ எப்டி ஃபஸ்ட்டு வெங்காய தக்காளி வெட்டறதுன்னு கூட எங்களுக்கு தெரியாது சும்மா கொரட்டாமொரட்டா வெட்டிட்டு இருந்தோ நாங்க எப்டி வெங்காய வெட்ரது எப்டி காய் கலுவி போடனு எந்த காய் எப்டி கலுவனு எந்த காய் கலுவி தண்ணில வெக்கணும் எந்த காய் வெட்டி வச்சுட்டு அதுக்கப்புற கழுவி உள்ள போடணும் இவ்ளோத்தியும் எல்லாத்தியும் ஒண்ணு ஒன்னா ஸ்டெப்பை ஸ்டெப்பா பாத்து பாத்து தா கத்துகிட்டு ஸ்டார்ட்டிங் எடுத்த உடனே நாங்க செய்ய செஞ்ச சாப்பாடு என்னதுன்னா பேச்சுலர்களின் அரசன் சாப்பாடு தக்காளி சட்னி தா இததா நாங்க செஞ்சோ நாங்க அதா ஃபஸ்ட்டு தக்காளி சட்னி அப்றோம் புதினா சட்னி அப்ற கொத்தமல்லி சட்னி அப்றோ பா பாத்திங்கனா என்ன செய்ய ஆரம்பிச்சோ அப்றோ ஒரே ஃபஸ்ட்டு ஒரு காய் செய்ய ஆரம்பிச்சோ மொத காய் வந்து பொடலங்கா தா செஞ்சோ நாங்க வெறும் பொடலங்கா பொரியல் பண்ணா எப் ப்டி இருக்கும் அப்டின்ட்டுன்னு ஒரு பொடலங்க பொறியல் பண்ணோ அப்பறோ அடுத்த நாள் அவரக்கா பொறியல் பண்ணோ நாங்க எடுத்த ஒடனே நாங்க நல்லா சாப்படணும்லா ஆசப்படல நாங்க எப்டி எங்க மனச நாங்ளே தேத்திக்கிட்டோ சாப்பாடு எப்டி இருந்தாலு சேரி நல்லா இருந்தாலும் சேரி நல்லா இல்லனாலும் சேரி நல்லா இருந்தா பெருமபடவு கூடாது நல்லா இல்லனு வருத்தபடவு கூடாது எப்டி இருந்தாலுமே நம்ம சாப் நம்ப சாப்பட்றது நமக் செய்யறது நம்மதா வேஸ்ட் ஆக கூடாது இந்த ஒரு எண்ணம் மட்டும் எங்களுக்குள்ள இருந்துச்சு நாங்க என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னா நா நாங்க வந்து கொலம்பூத்தி தா சாப்டா சாப்புன்னோல்லல காய்கறி சாப்பாடு பொரட்டி சாப்படலா அப்டின்னு சொல்லிட்டுதா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு தாக்காளி சட்னி அதா சொன்ல அடுத்து புதினா சட்னி செஞ்சோ ஏனா ஈஸ்யா இருக்குறதுலாம் நாங்க ஃபஸ்ட்டு செய்ய ஆரம்புச்சுக்கிட்டோ
சேர் சேரி
ஸோ தக்காளி சட்னி புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி அப்பறமேட்டு பொடலங்கா பொரியல் அப்பறோ அவரக்கா பொரியல் அப்றோதா‌ கேரட் பொரியல் அப்றோ‌ பீட்ரூட் பொரியல் அப்பற தக்காளி சட்னியவே நாங்க அரச்சு அத சாப்பாட்ல போட்டு பெரட்டி சாப்ட்டோம் அதுமே எங்க புடிச்சிருந்துச்சு அ எனக்கு‌ எங்கு கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்பறந்தா யாரோ ஒரு பையன் ஐடியா சொல்லி நம்ப ஏன்டா இது அரைச்சதுக்கு அப்றபறமு தாளிச் ச்சு நம்ப ஊத்தகூடாது எண்ணெ கடுகு ஆ கருவேப்புல அப்டின்னு போட்டு ஒரு ஐடியா குடுத்தா அப்ப அத அற நாங்க ஆல்ரெடி தாளிச்சு வதக்கி தா நாங்க செஞ்சிருக்கோ தக்காளி சட்னி அத அரைச்சி சாப்பட ஆரமிச்சோ அப்புறமேட்டு அதுல ஒரு தாளிப்ப போட்டதுக்கப்பற அது ஒரு மாறி எங்ளுக்கு டேஸ்ட் மாறு ன்சு அதுக்கப்பற எல்லா ச என்ன அரைச்சாலும் நாங்க தாளிச்சு போட பழகி ஆரம்பிச்சுட்டோ அது ஒரு டேஸ்டுக்கு எங்க நாக் ஒட்டிக்குச்சு இப்டி வர ஆரமிச்சா அதுக்கு அப்புறோ தா நாங்க சாம்பார் வெக்கிறதுக்கு நாங்க ட்ரை பண்ணோ சாம்பார் வெக்க ட்ரை பன்ன அ சாம்பார் வெக்கது ஈஸியாதா தெரிஞ்சிச்சி ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நாங்க சாம்பார் வெக்கிறப்பே எங்ளுக்கு சொதப்பிருச்சு என்ன பிரச்சன அப்டின்னா எங்குளுக்கு யாருமே சொல்லல புளி ஊத்துனா காய்கறி லா வேகாது அப்டின்ட்டுனு நாங்க என்னா பண்ட்டோ பருப்பெல்லா போட்டு இது பண்ணதுக்கு அப்புறோ கொதிக்கறக்கு முன்டியே புளி ஊத்திட்டோம் நாங்களும் காய் வேகும் காய் வேகுன் பாத்தா காய் வேகவே இல்ல அப்பறமேட்டு தா நாங்க எங்க வீட்ல யாரோ ஒருத்தவங்க ஃபோன் டிச்சி விசாரிச்சதுக்கு ஆ புளி எப்ப ஊத்துனீங்கா அத முன்னாடியே ஊத்தியாச்சி அப்டின் சொன்னப்ப தா கேக்குறப்ப பாத்தீங்ன்னா புளி ஊத்துனா காய் வேகாது எங்களுக் தெரிஞ்சுது அன்னைக்கு ஒரு நாள் மட்டு காய் வேகாம்மா போய்ருச்சு மத்தபடி வெங்காயோ தக்காளி யா பருப்பு இதெல்லா நல்லா ஏன்னா பருப்பு ஆல்ரெடி நாங்க குக்கர்ல ஒரு அஞ்சு விசில் உட்டு நல்லா வேக வச்சியிருந்தாச்சு அதனால சாம்பார் நல்லா வந்துருச்சு காய் மட்டு வேகுல்லா அன்னைக்கு ஒரு நாள் ஆ காய் ம நல்ல வேல அன்னைக்கு நாங்க ஒரே ஒரு கேரட்டு ஒரு ரெண்டு சின்ன உருளக்கெழங்கு ஒரு ரெண்டு கத்திரிக்கா மட்டும் தா போட்டுருந்தோ அதனால எங்களுக் க பெருசா எங்ளுக் லாஸ்ன்றது எங்களுக்கு அவ்ளவா இல்ல இன்னொரு பிரச்சனன்னா எங்க ஆறு பேர்த்துக்குள்ள ஒரு ஒத்தும இருக்கு என்ன ஒற்றுமன்னா எங்ளுக் சாப்பாட வேஸ்ட் பண்றதுக்கு எங்ளுக்கு மனசே வராது சாப்பாட வேஸ்ட் பண்ணா புடிக்காது எதாச்சு ஒண்ணு பண்ணி நா அந்த சாப்பாட தீத்தர்னோ இல்லன்னா அந்த சாப்பாடு வீணா போகாம இருக்கற்துக்கு எதாச்சு நாங்க ஒண்ணு பண்ணிற்னோ அப்டின்றதுல நாங்க ஆறு பேருமே ரொம்ப தெளிவா இருந்தோ இந்த விஷ் யத்துல அதனால ஆ எங்குளுக்கு அந்த ஒரு சமயத் துல மட்டு ஏன்னா அன்னிக்கு வேற வழியே இல்லல்ல எப்டி சாப்ட முடியோ அதனால சொல்ட்டு அன்னைக்கு மட்டோ ஒரு ரெண்டு உருளக்கெழங்கு ஒரு ஒரு கேரட்டு அ அப்றோ ஒரு ரெண்டு கத் ரெண்டு சின்ன கத்திரிக்கா இது மட்டோ அன்னைக்கு வேஸ்டா போச்சு அப்பறமேட்லா சாம்பார் நல்லா வெக்க ஆரம்பிஸ்ட்டோ அப்புறோ பசங் பருப்பு சாதோ செய்ய கத்துக்கிட்டோ அப்பறமேட்டு அப் அப்ற ஒரு மூ ரெண்ட்ர மாசோ கழிச்சுதா நாங்க பிரியாணியே செய்ய ஆரம்முச்சோ நாங்க
பார்றா பேச்சுலர்ஸ்ல
அதுகப்புறோ தா பிரியாணி செய்யாமு இன்னிக்கி எப்படியாச்சு செஞ்சே ஆவுன்னோ சொல்ட்டு பிரியாணி ஆ செய்ய ஆரமிச்சோ நாங்க கிட்ட கிட்டத்தட்ட ரெண்டு வர்ஷோ அந்த ரூம்ல இருந்தோ மொத ஒரு ஆறு மாசோ கஷ் ஷ்டப்பட்டோ அடுத்த ஏழாம் மாசத்துல இருந்து வக வகையா சாப்பாடு நாங்க நாங்க செய்றத்தா சாப்பாடு எங்க சாப்பாடுக்கு எங்க ஆஃபீஸ்ல நாங்க கட்டிட்டு போறப்போ எங்க சாப்பாடு எங்கிட்டந்து செஞ்சு கொண்டு வர சொல்லுவாங்க இத்தனிக்கு வீட்ல இருந்து வரவாய்ங்க டேய் நாளைக் இந்த சாப்பாடு செஞ்சி கொண்டுட்டு வாடா அப்டி சொல்ட்டு எங்க கிட்ட ரெக்வஸ் கேப்பாங்க நாங்க அந்தளவ்க்கு செய்ய ஆரம்பிஸ்ட்டோ நாங்க எப்டி சொல்றது கத்துக்கிட்டு யாருமே செய்ல எல்லாருமே அதாவ்து வந்த வே வேலைக்குதா வேலைக்காக தா பொழப்பு தேடி ஊரு விட்டு ஊர் வந்தோ வேலைக் போன எடத்துல வேலிய வந்துட் கரக்ட்டா கத்துக்குட்டோமா இல்லயான் தெர்ல ஆனா சமையல நாங்க கரெக்ட்டா கத்துக்குட்டோ நாங்க அனுபவோ ரொம்ப எங்குளுக் இது குடுத்துச்சு அதுவு என் ஃப்ரெண்ட் ஒருத்த இருக்கான் அவெல்லா வெங்காயோ வெட்டுறத பாத்தீங்கன்னா மெரண்டு போய்டுவீங்க கண்ண மூடிக்கிட்டு வெங்காயத்த வெட்டுவா அந்த அளவுக்கு அவன் ட்ரெயின் ஆயிட்டா அவன் அவன் கைல கத்தியு சாப்போடும் குடுத்தா போதும் டக்கு டக்கு டக்கு டக்கு டக்கு டக்குன்னு அந்த வெட்டுற சவுண்டுக்கே நீங்க அப்டியே காத குடுத்து காத தீட்டி வச்சு கேட்டுட்டு இருப்பீங்க அந்த மாதிரி அதுவு அந்த ஒவ்வொருத்தவங்க நா அது இல்லாம எனக்கு சவுண்ட் எல்லா நா ரொம்ப ரசிப்பண்ணா அவே அவன் வந்து அந்த சாப்போர்ட்ல கத்திப்படுறப்ப வற சவுண்டு அப்றோ முட்டகோசு கே கேரட்டு பீட்ரூட் எல்லா பாத்தீங்னா நாங்க சீவ்வோ அது சீவ்ரோ பாத்தீங்னா சரக் சரக் சரக் சரக்குன்னு ஒரு சத்தம் கேட்கு அந்த சத்தம் அதெல்லா எங்ளுக்கு நால்லா ரசிக்க ஆரம்பிச்சிட்ட சமையல் பண்ற ஒவ்வொரு விஷயத்தையு அது ஒரு கலைய பாத்து ரசிக்க ஆரம்பிச்சுட்ட போ போ சமைக்கிறது எங்க எல்லாத்துக்கு புரிஞ்சு புடிச்சு போச்சு ஆக மொத்தத்துல இப்ப எனக்கு தெரிஞ்சு அங்க இருந்து ஆறு பேருமே நல்ல அவுங்கவுங்க துறையில தொழில கத்துக்கிட்டாங்க இல்லையோ சமையல நல்லா கத்து கிட்டாங்கன்றது மட்டு எனுக்கு நல்லா தெரியு அந்த ஆறு பேத்துல நானு ஒரு ஆளு
பரவால்ல நா தனியா இருந்து இப்டி சமச்சு பழகுனது சமைக்க கத்துக்கிட்டது உங்க திருமணத்துக்கு அப்பறோ அதெல்லா உங்களுக் கண்டிப்பா யூஸ் ஆகுன் நெனைக்கிற
ஒரு பக்கம் பாட்டு போடுவோ அப்பறோ பசங்க சில பேர் சரக்கு அடிப்பாங்ளா ஒரு பக்கோ யாருமே போதைலா ஆவ்மாட்டாங்க லைட்டா குடிச்சுட்டே அது அது பேச்சுலர்ஸ் ரூம்ல இருக்க ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்தான அ ஒரு பக்கோ பாட்டு ஓடு ஜாலியா இருக்கு அதெல்லா அதெல்லா இப்ப யோஷ்ச்சு பாத்தா
வரீங்ளா
உண்மைக்கே ரொம்போ ரொம்போ ரொம்போ மிஸ் பண்ற அதெல்லா அது அது அந்த வாழ்க்கையே வாழ்க்கதா
அது உண்மதாங்க என்னதா இருந்தாலு திருமணத்துக் கு அப்பறோ இருக்குற வாழ்க்கைய விட திருமணத்துக்கு முன்னாடியு ஒரு சில மெமரிஸ் இருக்குல கண்டிப்பா அது மறுபடியு கெடைக்காது திருமணத்துக்கு அப்றோ ம் அந்த மாரி மெமரிஸ்லா மெமரிஸாவேதா இருக்கு நம்பளுக் கடைசி வரைக்கு
ம் அது என்னவோ உண்மதா
சேரிங்க ரொம்ப ஆர்வமா பேசிட்ருந்தீங்க அத பத்தி நானு செரின்னு கேட்டுக்கிட்டே இருந்த நீங்க அப்டியே என்ன சொல்றது நீங்க அது அப்டியே மூழ்கி போய் என்னலா நடந்துச்சுன் விசுவலைஸ் பண்ணி பேசிட்டு இருந்த மாரி இருந்துது
ஆமா ஆமா ஆமா
சேரி ஆ செரி டைம் ஆயிடுச்சு நானு ஆ நம்ப இன்னொரு கால்ல வேணா நம்ப பேசலா
செரி ஓகே ஆ பாய் பாய்